ஹலோ
ஹலோ ஆ அண்ணா கேக்குதுங்களா
ஆ ப்ரோ கேக்குதுங் ப்ரோ
ம் நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்க ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இர்க்கே சாப்டிங்ளா
ஆ சா இல்ல பிரதர் இன்னமு இன்னமேதா சாப்பட்ணு ஒரு நைன்னு நைன் ஓ கிளாக் ஆயிடு
ஒர்க் முடிச்சுட்டு இப்பதா வந்தீங்ளோ
இன்னமு முடியல ப்ரோ நா எயிட் தேர்டிக்கு தா கம்ப்ளீட் ஆகு
ஆஸ்பிட் போன்ட்ற
ஓகே ஓகே நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங் ப்ரோ
ஆமா ஆமா படிச்சிட்டு இருக்க நா ஃபைனல் இயர்
ஓகே நீ க இன்ஜினியரிங்லா என்ன என்ன டிபார்ட்மெண்ட் ஜி பீ டெக்குங்ளா ஓ ஓ எந்த காலேஜிங்க
ம் சொல்லா இதுல
ஆ ஆ செரி செரி செரி செரி ஸ்டடிஸ்லா எப்டி போதுங்க
ஆ நல்லா போதுங்
செரி ஜி இப்ப நீங்க இது இது கோர்ஸ் படிக்கிறீங்கலே இதுக்கு ஃப்யூச்சர்ஸ் இருக்கா
ஆ பி டெக் ஐடிக்கு இப்ப நெறைய பேர் அதுலதானா ஒர்க் பண்றாங்க சாஃப்ட்வேர் அ
ஆ எந்தெந்த மாரி ஜாபுக்கு போலா ஜி இது இந்த இது படிச்சா
ஆப் டெவலப்பரு அப்பறோ இது ஐ டில அக்கௌண்ட்ஸ் இது பாப்பாங்கள வெள்ல வெளிநாட்ல இருக்கற இதெல்லா இது பாக்கலா
ஃபாரினு வ் கம்பெனிதுங்ளா
ஆ ஆ அது மார் தா
ஓகே
மோஸ்ட்லி இதுல வந்து நெறைய எடத்துல ஸ்ஹோப் இருக்கு இப்ப ம மோஸ்ட்லி ஆப் டெவலப் பண்றது கூட இதுல தா யூஸ் பண்றாங்க
உ
ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மன்ட்டு
சேரிங்க
அ அப்பறோ நறைய வெபு இது வெபு ப்ரௌசர் கூட நாங்க கிரியட் பண்லா இப்ப இத வச்சு சொல்ல போனா இந்த இந்த ஜஸ்ட் ஒரு பேசிக் கோர்ஸ் தா இஞ்ஜினேரிங்கு நம்ம எதனா ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணு அந்த அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணோன்னா போதுங்கண்ணா ஆ ஆமாங் அண்ணா கொஞ்ச நம்மளுக்கு ஸ்ட்ராங் பேசிஸ் கெடைக்கு எதுல போலா அப்டின்னு இப்ப டேட்டா சயின்ஸ் லா இதுல எடுத்தா நம்ம எந்த லைன்ல போலா அப்டின் நாம சூஸ் பண்ணிக்லா ஹாஸ்பிட்டல் ஃபீல்டு அந்த மாரி எந்த ஃபீல்டுனாலு போலாங்ண்ணா
ஓகே ஓகேங்
ஆ அப்றோ உங்க ஒர்க் பத்தி சொல்லுங்ணா எப்டி ஒர்க்கு போது
நாம்போ கம்பெனில ஒர்க் பண்ணிட்ருக்க அகௌண்டண்டா இருக்கேங்க
ஓ
ஆ க இது வந்து நாங்க ஒரு மூணு ஷோரூம் வெச்சிருக்கோ ஃபர்னிச்சர் ஷோருமூ
ஓகேண்ணா
ஒ அது நாங்க மேனுஃபேக்சரிங் பண்றோ ச சப்ளே கடைக்கு ஹோல்சேலு பண்றோ ரீட்டேலு பண்றோ
ஒ
க்ஸ்டீல் பீரோ உட்டன் கட்லு ஒரு பூஜ ஸ்டாண்டு ட்ரஸ்ஸிங் டேபுல் இருக்குல்லிங்ளா
ஆமா ஆமா
அந்த மாரி ஐட்டோ எல்லாமே பண்றோ
ஆ இப்ப டேரெக்டா உங்ககிட்ட கான்டெக்ட் பண்ணா அது காம்போவா எவ்ளோ மா ப்ரைஸ் பண்ணுவீங்க
காம்போ நம்மோ நீங்க எந்த மாரி ஐட்டே எடுக்கிறீங்கனு காம்போ ஆஃபர் இல்ல
பெச்சிட்டு அந்த பெட்டு கட்லு பெட்டு பீரோ அப்றோ ட்ரெஸிங் டேபிலு அதெலா சேந்து ஒரு இதா வருங்க இல்லைங்களா
ஆமா ஆமா அந்த மாரி வந்து நாங்க ஒரு டொண்ட்டி ஃபை தவுசண்ட் அந்த மாரி குடுக்கலா டொண்டி ஃபை தவுசண்
ஆ
டொண்டி ஃபை தவுசண்க்கு ஆமாங் ஜி ஒரு பெட்டு ஒரு கட்லு
ரொம்பே கிராண்டா பெரிய ஒரு ரூமே செட் ஆகுற அளவுக்கு பெரிய கட்லு வரு இல்லைங்களா
அந்த மாரி வந்து நா அது வந்து காம்போல வராது அது செப்பரேட்டா தனியாதா ஒரு நல்ல ஒ குவால்டியா வேணுனா அது தனி ரேட்ல வருங்க
இல்ல இந்த மாரி வெளியில கடைலலா போனீங்கனா அந்த பெரிய பெரிய கட்லு அந்த சின்ன ரெண்டு பீரோ வரும்ல சின்ன சின்னதா
ஆமா ஆமா
அ அப்றோ அந்த ட்ரஸிங் டேபுளு அப்றோ அடிஷ்னலா ஒரு சின்ன டேபிள் மாரி வரு
இல்ல நாங்க நாங்க ஓல்சேலா பண்றதனால அந்த மாரி நாங்க குடுக்குறது இல்ல அந்த மாரிங்க வ கொ ரொம்ப லோ பட்ஜெட்ல தா போட்ருக்கோ ஹோல்சேல பண்றதுனால அந்த மாரி உங்கு அங்கு என்ன மாரி வேணுமோ அந்த மாரி எடுத்துக்லா ஜி இங்க
ஆஹ அப்பனா உங்க கிட்ட ரேட்டு கம்மியா தா வருன்னு நெனைக்கிறே
கம்மியாதா வரு கம்மியாதா வரு
ஆ நீங்களே மேனுஃபேக்சர் பண்றதுனால
நாங்க பண்றதுனால கம்மியாதா வருன் ஜி
அ இவுங்கல்லா கடைய வெச்சிட்டு டீலரா இருக்கற்தனால உங்க அவுங்ககிட்ட அதிகமா வருமானா
ஆ கடைக்கு சப்ளே பண்ணுவோ கடை சப்ளேயர் சப்ளேயர் வந்து எடுத்துட் போயிருவாங்க நாங்களு டெலிவரி குடுப்போ
ஓகே ஓகே இப்ப அகௌண்ட் மட்டுந்தா பாப்பீங்களா நீங்க
அக்கோண்ட்ஸ் மட்டுந்தா ஜி நமக்கு
ஆ ஓகே ம்
நமக்கு நாங்க வந்து இது பில்டிங்கு அ பேமண்ட்டு குடுக்குறது அப்றோ பேமண்ட்டு உள்ள வர வேண்டியது பய்யர் ட்ருந்து வர வேண்டியது
அ
இதலா ஃபாலோ பண்றோ அப்புறோ நீங்க காலேஜ் போயிட்டு வந்துட்டீங்களா
ஆ இல்லலைங்கண்ணா இன்னைக்கு போல நானு நாலஞ்சு நாளா போல வீட்ல வேல செஞ்சுட்டு இருக்கோ வீட்டு வேல ஒரு ஆறு வருஷோ ஆச்சு நிப்பாட்டி
செரிங்க
செரி வேலைக்கு யாரு வரலனு மேஸ்தரி கூட கலவ கலந்துட்டு வேல செஞ்சிட்ருந்த
அப்டி
ணா கேக்குதுங்ளா
சொல் சொல்லுங்கஜி கேக்குது
ஆ வேல செஞ்சிட்ருந்தோ
ஓக் ஜி
செரீ இப்பதா அந்த செப்டிக் டேங்க்கு அப்பறோ தனி டேங்க்கெலா கட்னோ தனி தொட்டி கட்டிட்டு அது மேலயே பில்லரு போட்டு படிக்கட்டு போட்டு பூசுவேல மட்டு வெ இல்லைல்ல மூனு சைட்ல இல்ல
ஓகே ஜி ஓகே ஜி
அது செஞ்சி முடிச்சிட்லானு வேல செஞ்சிட்ருக்கோம்ன
ஓகே ஜி ஓகே ஜி செரி செரி செரி பரவால்ல இந்த ஆப்ப ஒர்க்குல எப்டி வெய்ப்பு நீங்க இதுக் சரிதா ஃபைனல் இயர் முடிச்சா ஜாபுக் பு டேரக்டா போய் எதா கேம்ப்பஸ்ல செலக்ட் ஆக முடியுங்ளா
ஆஹா இல்லம்மே எங்க காலேஜ்ல அந்த மாரி கேம்பஸ் இல்ல
கேம்பஸ் நீங்கதா ஜாப் தேடிக்கணு
ஆமா
ஓகே ஜி ஓகே ஜி அப்பறோ ஒங்க பிரதரு ஒங்க கூடப் பெறந்தவங்களா ஜி
ஆ சின்ன பாப்பா க மூணாவது படிக்கிறாங்க
அப்படிங்ளா செரி செரி செரிங் செரிங் ஜி ஆ எலா எல்லா நல்லாருக்காங்க ஜி அப்பாம்மா எனக்கு மேரேஜாயி ரெண்டு பசங்க இருக்காங்க
யா
ஒருத்த ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறா ஒருத்த ஃபிஃப்த்து படிக்கிறா
ஆ
ரெண்டு பேரு போய்ட்ருக்காங்க ஜி அப்டியே ரெண்டு பசங்க தா
நா
அப்டி பரவால்ல போயிட்ருக்கு
நா அப்பாம்மா கூட எல்லா உ உங்க கூட தா இருக்காங்களா ஊர்ல இருக்காங்களா நீங்க வ ஒர்க்குக்காக வெளிய வந்துருக்கீங்ளா
அம்மா எறந்துட்டாங்க அப்பா மட்டுந்தா அப்பா அண்ணங்கூட இருக்காரு நாங்க இங்க வேற ஊர்ல இருக்கோ அண்ணங்க வேற ஊர்ல இருக்காங்க
ஓகே
ஓகே ஜி
இப்போ வி வீட்டுக் போறதுக்கு ஒம்போது மணி ஆயிடுங்களா
நைனோ கிளாக் ஆயிருங்க
சாப்பாடல்லா அதுவரைக்கு நீங் இங்க சாப்ட்டு பொயிடுவிங்களா அங்க ரெடி பண்ணிருவாங்களா
பொயிருவோ வீட்டுக் போயி சாப்டுக்குவோ
ஆ
வீட்டுக்கு போன்னா ப பக்கந்தா வீட்டுக்கு அதுக்கு ஒரு த்ரீ ஃபோ ஃபோர் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தா
அ அப்பன்னா பிரச்சனல்ல
ஆமாங்க செரிங் ஜீ வேற வேற உங்களு ஸ்டடிசு வேற எதாவ்து கோர்ஸ்ஸஸு இப்போ எக்ஸ்ட்டர்னா என்ன மாரி அடிஷ்னல் கோர்சஸ் என்ன ஜீ பண்ணனு
அ ஏ எம் எல் பத்தி கூட படிக்கலாங்ண்ணா ஏனா இப்ப அதிகமா இருக்கறது மிஷின்ல ஏ எம் எல் மிஷின் லெர்னிங் தான ஆர்டிஃபிஷிக்கல் இன்ட்டலிஜன்ஸ் தா இப்ப ஜாஸ்தியா வந்ட்டாங்க அ ஏ ஐ தா
அ ஏ ஐ நம்ம ரிலேட்டீவு நம்ம எங்க மிஸ்ஸஸோட அக்கா பைய படிச்சா இப்ப இங்க கோயம்த்தூர்ல ஒரு யூனிவர்சிட்டில
அ முடிச்ட்டாங்ளா
அ முடிச்ட்டாங்க இப்ப ல லாஸ்ட் வீக் தா கான்வகேஷன் குடுத்தாங்கன் நெனைக்கிற
ஆ
முடிஷ்ட்டாங்க அவ இன்னு ஜாப்தா தேடணுன்ட்ருக்கா அது எப்பிடி ஜீ அது நல்ல ஃப்யூச்சர்ருக்குங்ளா ஏ ஐ க்கு
அ நல்லா இருக்குங்கண்ணா பட் அத பத்தி நம்ம அத ஸ்டடினு படிச்சிட்டு ஃபை என்ன மாரிதா அவரு நா ஐ டி படிக்கறன்னா அவுரு எ ஐ, எ டி எஸ் அந்த மாரி வரு ஆனா அவுங்க வந்து தனியா ஒரு கோர்ஸ் பண்ணாதா அவுங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு
அ அ சர் இவுங்க அடிஷ்னலா எதா படிக்கணுங்கிறீங்ளா
ஆமாங்ண்ணா க அடிஷ்னல் கோர்ஸ் வந்து நம்மள்க் கன்ஃபாம் தேவ நம்ம பே பண்ணி தனியா அவுங்கிட்ட சட்டிஃபிகேட்டு வாங்கி இந்த கோர்ஸ்ல எனக்கு நல்லா தெரியு அப்டின் சட்டிஃபிகேட் வாங்கணு இது வந்து ரேண்டம் கோர்ஸ் எத்தன பேர்னாலு படிக்கலா அ ஒரு அகாடமிக் இயருக்கு ஒரு லட்சம் பேரு ப பல லட்சம் பேரு வெளிய வருவாங்க எல்லாரயு வேலைக்கு எட்த்துக்க முடியாதில்லயாண்ணா
இப்ப நம்ம இந்தியாவு மாரி பெரிய கண்ட்ரிக்கல் பாப்புலேஷன் அதிகமா இருக்குல்ல இங்க நமக்கு வேலை வாய்ப்புதா கம்மியா இருக்கு இல்லைங்ளா
ஆமா
ஃபாரின் கம்பெனி உ நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீர்ந்தாங்கனா நம்ம இந்தியாவுலிருக்கற இல்ல ஒவ்வொரு இயரு கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு வேலை கெடைக்கு இல்லைங்ளா இல்லாட்டி கொஞ்சோ எல்லாஸ் கொஞ்சோ எல்லாமே படிச்சவ்ங்க நெறைய பேரு இப்ப அ எல்லாத்துக்குமே கரெட்டான ஜாபு கெடைக்கறதில்ல இல்லிங்ளா
ஆமாங்கண்ணா கரெட்டு தா
ஆமா அது எல்லாமே ஒரு கெடைக்கிற வேலைக் போறாங்க சில பேரு சில பேரு ஜு அந்த ஜாப் தேடி அதுக்காக ட்ரை பண்ணீட்ருக்காங்க
ஆமாங்
ஆ செரி ஜீ வேற நல்லா படிங்க
ஆ
நல்லா வேல நல்லா க வேற ஜாப் நல்லா கெடைக்கட்டு எனக்கி எப்ப மோ ஜீ கம்ப்ளீட் ஆகு கோர்ஸு
அவளோதா இந்த ச அடுத்த வருஷோ ஸ்டாட்டிங்ல முடிஞ்சுருண்ணா மார்ச்சு ப் ஏப்பரல்
ஓ மார்ச் வரைக் இருக்
ஆமாம்மா இப்ப என்னா இப்ப எங்ளுக் பைனல் செம்முன்றதுனால அவ்ளோவு போக தேவல்ல ஒரு வாரத்துக்கு நால் நாள் வர சொல்லியிருக்காங்க கைஸ் இப்ப வீட்டு வேல இப்பதா ஆரம்பிச்சாங்க வேல செய்றதுக்கு ஆள் இல்லாம அவ கஷ்டப்படுவாங்கனு வேல செஞ்சிட்ருக்காங்னா அப்பா இது நீங்க துணிக்கு கலர் அடிப்பாங்ள்ல சாயோ
டைய்யிங்ளா
ஆஆ பிரிண்டிங் அந்த மாரி டேபிள் பிரிண்டிங் அந்த மாரி கேள்விப்பட்ருக்கீங்ளா ஆ அது வேல செய்ய வெளில வேல செஞ்சுட்டு இருக்காரு
சேரிங் ஜி சேரிங் ஜி
அ வீக்ல வாரத்துக்கு ஒரு டைம் வந்துருவாரு வீட்டுக்கு
செரி ஓகே ஓகே ஓகே
எங்க இப்ப ரென்ட்டுக்கு இருக்கீங்ளானா இல்ல சொ தெரிஞ்ச சொந்த வீட்
ரென்ட்டுக்கு தா ஜி ரென்ட்டு தா இன்ன ரென்ட்டு தா செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு வாட வாடக
ஆ
ம்
பரவாயில்லேங்ளானா ஏ
பரவாயில்ல ஜி எப்டியோ போய்ட்டு இருக்கு
ஓகே ஓகே அக்காவு வேலைக்கு போயிட்டுருங்களா
ஆமா அவுங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க
ஆ அப்பனா ரெண்டு பேரு சம்மாருச்சாதா முடியு லைஃப்ப
ஆமாம்மாங்க ஆமாங்க ரெண்டு பேரு ஒர்க் பண்ணதுனால ஏதோ அப்டி மேனேஜ் பண்ணிக்லா
ஆ ஆ தம்பிக அது வரைக்கு தனியா இருந்துருவாங்ளாங்ணா படிச்ட்டு
இல்ல ஸ்கூலுக்கு போயிருவாங்க ஈவினிங் நா போய் பிக்கப் பண்ணிருவே இல்லாட்டி அவங்க பிக் பண்ணிக்குவாங்க காலையில கூட்டு போய் நா விட்டுட்டு வந்துருவே ஈவினிங் அவுங்க கூட்டிட்டு வந்துருவாங்க சில டைம் அவுங்களால முடிலனா அப்றோ நா போய் கூட்டிட் வந்துருவே
ஓகே ஓகே
அப்டியே போயிட்டுருக்கு ஜி இப்போ பிரச்சன இல்ல பக்கமா இருக்கறனால பிரச்சன இல்ல ரொம்ப கொஞ்சோ டிஸ்டன்ஸூ தூரமா இருந்தா கொஞ்ச கஷ்டோ
ஆ ஆமா
ம் இல்ல ஜி ஓகே ஜி நானு ஒங்ளுக்கு ஃப்ரீயா இருக்குபோது கூப்புறே
ஓகேண்ணா தேங்க்யூ ம் தேங்க்யூ